நல்லாருக்கு என்ன பண்றீங்க
உம் நாங்க எதோ இருக்கோ உங்களுக்கு நல்லா கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது நா சும்மாதா இருக்
உம் சாப்ட்டாச்சு
ஓகே ஓகேங்க உம் உம் சாப்ட்டாச்சு உம் உம்
மதர்ஸ் டேம முடிஞ்சு இல்ல உம் எப்டி இருந்துச்சு என்ன பிரசன் பண்ணீங்க உங்க அம்மாக்கு.
நா இந்த வருஷ மதஸ்டே வந்து மறந்துட்டே அஹ் எப்யு பெருசா செலப்ரேட் பண்ண மாட்டோ பட் இருந்தாலு இந்த வருஷம் மறந்துட்டோ கொஞ்ச ஒர்க்கெல்லா இருந்த போது நா இந்த பக்க அ விச மீடியா பக்கமே வரலையா. அப்டிங்கும் போது எனக்கு மறந்துச்சு நான் எதுவுமே. சரி வருஷம் எதுவும் பண்ணல இதுக்கு முன்னாடி வருஷம் ஆஹ் எப்படி சொல்றது கே அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒன்னு வாங்கி கொடுக்குறது‌ இஷ்ட ஏதா வாங்கி குடுக்றது இல்ல வெளில கூட்டிகிட்டு போறது இந்த மாரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனா இந்த வர்சோ எதுமே பண்ணாம போயிட்டோ நீங்க என்ன பண்ணீங்க.
நான் ஒண்ணும் பண்ணல ஹ கொஞ்சம் சூழ்நிலை சரில்ல.
உம் உம்.
அதனால ஆனா இந்த மாதிரிச்சக்க எங்க அம்மா கூட இருந்தது இன்னி சந்தோஷமாச்சு. எப்பமே ஓ பாவோ மேரேஜ் ஆய் போன. நல்ல வேற ஊர்ல இருக்கும்கோ ஒன்னா இருக்கிறதுக்கு சூழ்நிலை அமஞ் ஞ்சது இல்ல இந்த தடவை கரெக்டா இருக்கிற மாரி இருந்துச்சு அதுவே சந்தோஷமா இருந்தது
ஓ இந்த வருஷ அம்மா கூட சலப்ரேட் இந்த மாரி வந்துச்சுங்களா
ஆமா ஆனா நாங்க எது பண்ண முடியலமா அம் அம்மாவேதா எல்லா பண்ணாங்க குக் பண்ணாங்க வச்சாங்க எங்களுக்கு அது ஆசு ஒரு நாள் அம்மாவுக்கு ரெஸ்ட் குடுக்கணு காலையிலந்து நைட் வரைக்கு எந்த டென்ஷன் இல்லாம ஏன்னா மாக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு வந்து இன்னைக்கு என்ன சமைக்கிறது இதுதான் பெரிய டென்ஷனா இருக்கும் என்ன வாங்கணு நாளைக்கு என்ன ரெடி பண்ணி வைக்க அந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன் கூட கொடுக்காம எதையுமே யோசிக்காம ஃப்ரீயா டிவி ப ட்டு ஜாலியா ஏதாவது யோசிச்சுட்டு இல்லைய அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட யாைய போன் பண்ணி பேசிட்டு அவங்க நைட் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும்னு ஒரு ரொம்ப ஆசை
ஓ ஓ சுமர்
உம் அது வந் இது முன்னாடி எங்களுக்கு தெரியாது நம் நாங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த அந்த லைஃப்ஃப இருந்து போதாது அந்த அதுதா வந்து ரொம்ப சந்தோஷ அது பாக்க வெளில இருந்து பாக்க சாதார்ணதுன்ன ஒரு நாள் லீவ் அப்டிங்கிற மாரி தோணு ஆனா அதுதா சந்தோஷமா அதுதா ரிலாக்சேஷன் அது எத்தன பேரு ஏங்கிட்ருக்கற ஒரு விஷ்யமா இருக்கு தெரியுமா ஒரு நாள் எந்த கமிட்மெண்டு இல்லாம இது பண்ணுவோ அப்டினு
உண்மதா ஏனா பசங்கன்னு எடுத்துக்கிட்டம்னா வெளிய போறாங்க ஒர்க் பண்றாங்க இல்ல ஃப்ரண்ட்ஸோட வெளிய போறாங்க அப்டிங்கும் போது அவ்ங்களுக்கு பெருசா தெரியாது வெளியே சுத்தறது இப்ப ஏனா அடிக்கடி போறதுனால ஒரு பொ பொண்ணா இருந்துகிட்டு பாத்தீங்கனா ஒரு மேரேஜ் பண்ட்டாங்னா அவுங்களுக்கு வெளில போறது அது வந்து ரொம்ப கம்மியாய்ரு ஏனா ஹஸ்பண்ட் எங்க வேலைக் அப்ற ஒரு நாள் லீவு கெடைக்கும்போது தா வெளில போ முடியு அவரு என்ன பண்ணுவாரு வெளிய அங்க போய் நல்லா அது வேல செஞ்சுட்டு வந்துர் டயர்டா தூங்குவார் அந்த ஓரு நாள் தா ஃப்ரீ அவருக்கு அவர் அவரு நம்ம கூப்பிடவு முடியாது வெளியில போலா அப்டின்னு கேக்கவு முட முடியாது அப்ப நமக்கு எப்படி இருக்கு அந்த இடத்துல வெளிய போவு முடியாம இது பண்ணவு முடியாம பைத்தியம் பிடிச்ச மாரிதா இருக்கு ஆனா பசங்களுக்கு அப்டி இல்ல ஆனா சொல்லி புரி ஒவ்வொரு பசங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே ஒரு நாள் தா லீவு வெளிய போலானு ஆனா ஒரு என்ன பண்ணுவாங்க அவங்களோட இது எப்டி இருக் நா இன்னைக்குதா லீவே வுட்டுருக்காங்க இன்னைக்கு போய் வெளியில போலானு கேட்டுட்டு இருக்கப்ப இன்னொறு நாள் போலா அப்படின்னு டக்குன்னு சொல்லு போது அவங்களுக்கு வந்து ம்ச் என்னடா நம்ம ஒரு நாள் தா கேக்குறோ அந்த ஒரு நாளு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்டின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அது அவங்களுக் புரியாதுதா இருந்தாலுமே கூட அது நமக்கு அந்த இடத்துல ஒரு மாரிதா இருக்கு அப்புற நம்மளுக்கே சரியா போய்டு செரி நம்மளுக்கே நம்ம புரிஞ்சுக்கு செரி இன்னைக்கு ஒரு நாள் தான லீவா இருக்காங்க செரி ஓகே விடு பரவாயில்ல அடுத்த டைம் போ க்கலா அப்டின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோ நினச்சிப்போ நாம்பலே ம்
ம் இப்போ வேலைக்கு போறாங்க ம் அத இப்போ வேலைக்கு போறாங்கன்னா வாரத்துல ஒரு நாள் லீவ் கிடைக்குதுன்னா அவங்க எல்லாத்துல இருந்துமே லீவ் தா அவங்களுக்கு ஆபிஸ் பத்தி எத பத்தி யோசிக்க தேவ இல்ல வந்தோமா அஹ் குளிச்சோமா படுத்தோமா இதுதா அவங்களுக்கு ஒரு இதா இருக்குமே தவிர ஆனா அந் அந்த அன்னைக்கு கூட என்ன செய்யணு என்ன இது பண்ணி கொடுக்கணு அந்த டேவை எப்படி ப ப்ராப்பரா பிளான் பண்ணணு மோதக்கொண்டு வீட்ல இருக்க லேடிஷ் தா பண்ணற மாிர இருக்கு
ம்ஹ் உண்ம தா உண்ம தா அந்த வீட்டு்ல கொழந்தை இருக்குன்னா அப்ப யோசிப்பாங்க சரி ஓகே கொழந்தைக்காக ஆச்சு வெளிய போலாம் அப்டின்னு அவுங்க யோசிப்பாங்க ஹலோ ஏனா கொழந்த வந்து இனிக்கே ஒரு நாள் இப்ப நமக்கு அவருக்கு லீவா இருக்கும் போது கொழந்தைக்கு லீவா இருக் அது அந்த மாரி சுச்சுவேஷன்லா வரு அப்படி லா இருந்தாலுமே இதாக அப்டி அப்டி மீறி லீவ் வந்தாலுமே அவுங்க யோசிப்பாங்க சரி கொழந்தைக்காக ஆச்சு வெளிய போனு கொழந்தையே கேட்க ஆரம்பிச்சிரு எங்க கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு கேக்க ஆரம்பிச்சிரு அப்டிங்க போது அவுங்குளுக்கே சரி தோன்று ஒகே இன்னிக்கு ஒரு நாள் தா ‌வீட்டில இருக்கோ போன்ஸ் ஆ ஃப் ஃபாமிளி ஓட சன் பண்லா வெயில்ல போலான்னு சொல்லி அவுங்ளே கூட்டு போவாங்கே பட்டத்துக்கு போறதோ இல்ல பார்க்கு எ பீச்சு அந்த மாரி எங்கியு கூட்டிட் போயிட்டு அவுங்க ஒரு நாள் வந்து அவுங்களோட ஜாலியா இருந்துட்டு வந்தாங்கனா அவுருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகு ஏனா ஆபீஸ் ஒர்க்கு வீட்டுக்கு வந்தோனே தூங்கறது அப்டியே இருந்தோமனா அந்த ஒரு மைண்ட்லதா ஓடிகிட்டே இருக்கோ ச்ச இவ இவுரு இப்டி பேசிட்டார் நாம இந்த எ தா இப்டி பண்ட்டாரு கண்டுன்யூசா இவ ஓடிட்டே இருக்கோ அதே வெளில போயிட்டு வந்தோம்னா அதெல்லா கொஞ்சோ மறக்கோ ச்ச கொஞ்சோ நல்லா ஒரு நல்ல ஒரு இயற்கையா வெளில போயி வந்தோம்னா கண்ணுக்கு மேல குளிர்ச்சியா வெளில போறோம் இ டேஷன்லா போறோம்னா நம்ப மைண்ட் அப்டே கொஞ்சோ வந்து மாத்தோ அந்தெருக்க சூழல்ல நம்பள
உ உம் கண்டிப்பா இன்ணொண்னு என்ன ன்ன இப்ப இர்க்கர ஜென்ரேஷன்லா பாத்தீங்னா இப்ப நா லா இருக்கேன்னா ஆ நமக்கான ஒரு ஃபிரீடமோ நமக்கான ஒரு டேவோ யாரோ குடுக்க மாட்டாங்க நம்மளா தா அத எடுத்துக்கணு அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு மந்த் த்லி ஒன்ஸ்சு எங்குளுக்கு ஒரு மாரி இருக்குதா ஆனா யார்யுமே தேட மாட்டே ஃபிரண்ட்ஸ்சோ கூட ச்ச எனக்கு எல்லாமே ஃபிரண்ட்ஸ்தா வந்தாதா கரெக்டா இருக்கும் பட் தனியா நா வேற ஊர்ல இருக்கேங்கறப்போ நா ஃபிரண்ட்ஸ் கூட தேட மாட்டே எனக்கு எ பையன யாரோ ஒரு எடத்துல சேஃப்பா இருக்கனு எ ஹஸ்பெண்ட் சேஃப்பா இருக்கனு அவ்ளோதா என க்கு நா மட்டுமே எங்கனாலு போயிட்டு வரனு ஒன்டே நா அந்த மாரி எடுத்துக்குவே எடுத்துட்டு கோயிலுக்கு போவே இல்லன்னா எங்யாது போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவே எதாது ஷாப்பிங் இதுக்கு போயிட்டு வருவே அது மாரி போயிட்டுதா நா வருவே ஆனா அந்த ஒரு இத வந்து நம்ம ப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது எடுத்துக்கவே நம்மளா ஃபோர்ஸ் பண்ணிக் குடுத்தாதா அந்த லீவ அவுங்குளுக்கு வந்து அது அந்த மாரி எப்படி யோசிச்சு இருப்பாங்களானு தெர்ல நமக்குன்னு ஒரு டைம் வேணு ச்ச நம்ம ரிலாக்ஸா இருக்க நம்ம மைண்ட்ட ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஒரு பிரேக் வேணு அப்டிங்கறத அவுங்க யோசிப்பாங்களா என்னனு தெரில எனக்கு போ நா போற அந்த மாரி பிளான் பண்ணி போனா கூட என்னால ஃபுல்லா அத விட்டுட்டு அவனை பத்தி யோசிக்காமயோ இவுங்கள பத்தி யோசிக்காமயோ என்னால இருக்க முடியாது யோசிப்பந்தா பட் இருந்தாலு ஒரு பிரேக் எனக்கு தேவை எல் எல்லாதுக்கு நம்ம எல்லாரு சேந்து தா போறோ வரோ இது இந்த ரிலாக்ஸா இருக்குணு இப்ப நா ஒரு ஏ ஒரு கொழந்த பொறந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே ஒரு ஆ இப்ப எயிட் எர்ஸ் ஆச்சுனா அந்த எயிட் எர்ஸ்சும் ஒரு துணி கடைக்கு போனா கூட அவன ஒரு கண்ல பாத்துகிட்டு நா புரோபரா வந்து ஒரு ஒரு எந்த ஒரு வெளில ப்ளான் பண்ணாலுமே அந்த கொழந்தேனு வந்துச்சுனா கமிட்மெண்ட வெச்சு நம் ஒன்னுமே பண்ண முடியாது ஒரு ஒரு எதுயுமே ரசி ம் முடியாது ஹில்ஸ்டேஷன் போலா நாங்க அங்க போயி ஒரு இத பாத் து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மிட் பண்ண மு டியாது இவ அவன ஓட்டிட்ருபாங்க இவங்கள கவனிக்குள்ளயோ இவுங்குளுக் பசி வந்துரோ இவுங்கள்கு எல்லாரு வரூ எ இவ் அத் இந்த ஒரு டென்ஷ்லேதா அங்க போனாலு நம்ம வேல பாத்துட்டேதா இருக்க மார்ரிக்கோ ச்ச அந்த இதெல்லா வந் நம்ம ஃபீல் பண்ணாதா நம்ம அம்மா எவ்ளோ தூரோ அப்ப இவ்ளோ வர்ஷோ நம்மகாக கமிட்டாயி இருகாங்கங்கறதயே தோணுது
ஆமா நீங்க சொன்னது கரெக் அந்த கொழந்த மெச்சூர் ஆகுற வரைகுமே வந்து என்னதா வெளியே போனாலுமே நம்ளுகு வீட்ல என்ன செய்யறோமோ அதே வேலதா அங்கயு போய் சேரமா இருக்கூ கொழந்தைக்கு சாப்பாடு ஊட்றது கொழந்தைய பாத்து க்கிறது ஏன்னா என்ன வீட்டுகுள்ள எங்னா வெளிய பேசனூ அவ்ளதா இருக்கு ஃப்ரண்டு மத்தபடி பெருசு ப ஏன்னா கொழந்தை நல்லா என்ஜாய் பண்ணு அதுகாக தா போறோ அப்டிங்கபோது நம்ம அப்டிதா ஒரு மெச்சுர் வர வரைக்கு அப்டிதா இருக்கு உள்ள போனா அது அது வந்து வீட்ல இருக்க ஜென்ஸுகு தெரியாது அவுங்க வந்து அவ்வளவு கொழந்தைங்கோட இதா இருக்க மாட்டாங் க்ளோஸா இருக்க இருக்க மாட்டாங்க அங்க எங்க போறாங்க அப்டிங்போது கொழந்த வந்து அம்மா கிட்ட தா ரொம்ப இதாக இருக் அப்டிங்போது அவுங்ளுகு வீட் வீட்ல கிடக்க நடக்ற வேலய தா திரும்ப அங்க போய் ஒரு சாப்பாடுட்டுறது கொழந்தய ஓடி போய் புடிக்றது பண்ற அது பண்றது
ஆமா அவுங்ளுக்கு ட்ரெஸ் மாத்தி விடணூ எல்லாமே நம்மதா பண்ற மாரி இருக்கூ ங்க இப்ப என்ன நீங்க சொன்ன மாரி வீட்ல செய்ற வேலயா அங்க போய் செய்றோ வேற இடத்ல செய்றோ அவ்ளோ ஆனா வேல வேலதா
ஆமா அது வீட்ல பாத்தீங்னா ட்ரெஸ் ல்லா வீட்லயே இருக்கூ நம்ம அப்டியே எடுத்து மாத்ரிவோ வெளில போறோம்னா அது ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு போனூ பேக் ஒன்னு மாட்டிட்டு போணூ அது ஒரு பக்கோ சோல்ட்ருளுக்கூ இன்னொரு பக்கோ பக்கோ கொழந்த நம்ம எடுத்து வச்சா இன்னொரு பக்கோ கொழந்த வெயிட்டு ரெண்டு பக்கோ நம் பேலன்ஸ் பண்ணி நடந்து போக கூ மாரி இருக்கு அது அது வந்து நமக்கே வெறுத்று வேணா வெளியில போலானு கேட்டா கூட இல்ல வேணாபா இவுங்கள தூக்கிட்டு போயி இதா இருக்கு இங்கே இருக்கலா நமக்கே தோண ஆரம் வெளியில போலானு ஆசப்படுறவங்களுக் கூட இந்த மாரிலா ச்சனா இல்ல வெளியே வேணாங்கற மாரி ஆயிடு அது உண்மதா அந்த குழந்த கொஞ்ச பெருசாகுற வரைக்குமே அது கொஞ்சோ இதா இருக்கு கொஞ்ச ஓரளவு வெளில கூட்டு போய் பழக்கிட்டீங்க சின்னவயசில இருந்து வெளிய கூட்டி போய் பழக்கிட்டனா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலா அந்த குழந்த மெச்சூர் ஆயிடு சோ வெளியில போறோ இப்டிதா இருக்கணும்னு தெரி்ஞ்சிரு நம்ம வந்து ஒரு ஒரு வருஷ ரெண்டு வருஷ கூட்டு போவங்க புதுசா மூணு வயசு நாலு வயசு கூட்டுபோம் போது கொழந்த என்ன பண்ணு பயங்கர ராடி பண்ணு அத அடக்கவே முடியாது சின்ன ஒரு வயசு ரெண்டு வயசுனா கூட நம்ம சொல்ற பேச்சு கேக்கூ ஏதோ புடிச்சு நிப்பாட்டில மூணு வயசு நாலு வயசும்போது கொழந்தய கையிலே புடிக்க முடியாது குடுகுடுனு ஓடும் ஓடி வரும் அது கொண்ணுக்கு தெரியாது அப்டிங்க போது புதுசா ஒரு எடத்துக்கு போற அந்த எடத்த சுத்தி பாக்கணு அது புடிக்கனு இது வாங்கனு இது புடி அத போய் பாப்போன்டு ஓடு அப்டின் நாமளு பின்னாடி ஓட வேண்டியதா இருக்கு சின்ன வயசிலிருந்து கூட்டு போய் பழக்கிறது அது கொஞ்ச ஈசியா இருக்கு கொஞ்ச பெருசானதுக்கப் கூட்டு போனோம்னா அதுவுமே கொஞ்சோ ஈஸி இருக்காது சொல்ல போனா அந்த கொழந்த பண்ற ராவடிக்கு அது வந்து பிடிக்கவு முடியாது ஓட கொழந்தைங்க ஓடுற ஓட்டதுக்கு நம்மளால ஓட முடியாது அந்த மாரில்லா ஆகும் அதெல்லா சொல்ல போனா அப்டிதா இருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன் ம்ம் உம்